வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
அ ரொம்ப நல்லா இருக்கங்க அங்க உங்க ஊருல எப்படி இருக்கு இன்னிக்கு கிளைமேட்டு மலயா
இங்க கொஞ்சோ மல வர மாரி இருக்கு
ஓகே ஓகே இங்க வந்து நேத்து இதே நேரத்துல வந்து கொஞ்சொ மழ பேஞ்சிச்சி இப்பவு கொஞ்சொ மேகமூட்டமாதா இருக்கு மழ வாய் வர்றத்துக்கு வாய்ப்பு அதிகந்தா இங்க
சேர் சேரிணா
உம் என்ன பண்ணீங்க இன்னக்கி ஞாயித் த்திக்கெழம என்ன பண்ணீங்க
இங்க வந்து அவுங்க எங்க வீட்ல வந்து ஃபங்க்ஷன் ஒன்னுக்கு போயிருக்காங்க உம் அது இல்லாத ம் பா எனக்கு பாப்பா ஒன்னு தம்பி ஒண்ணு தம்பிக்கு நால்ர வயசாகுது ஸ்கூல் சேத்திருக்கே இப்பதா ஸ்கூல் சேத் கே பாப்பாவுக்கு வந்து ஒன்ர இல்ல இல்ல இன்னு பதினொன்னாந் தேதி ஸ்கூலு அவுங்கள வந்து டேரக்டா யு கே ஜி சேத்திருக்கே
ஆ ஓகே ஓகே
பாப்பாவ வந்து இப்ப ஒன்ர வயசாக போகுது
ம் சேரி
நா ஹவுஸ் வைஃபு அப்றோ வீட்ல வந்து ஹோம் டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ணிட்ருக்காங்க
எதுல
ஹோம் டெக்ஸ்டைல்ல கரூர்ல டெக்ஸ்டைல் அதிக ஃபேமஸ்ல்லேங்
ஓகே சூப்பர் சூப்பர் ஆ
பண்ணிட்ருக்காப்புடி அவ்ரு ஊரு வேற ஊரு இங்க அம்மா வீட்ல கொழந்த பொறந்தலேந்து இங்கேயே இருக்கோ
சேரி சேரி சூப்பர் சூப்பர்
ஆ அப்பா இல்லைங்ளா அப்றோ அவ்ரு இங்கயே வந்துட்டாப்புடி அ
உம் ஓகே ஓகே நீங் க இன்னக்கி கால்லேந்து என்னா பண்ணீங்க
நா கால இன்னக்கி வந்து நைட்டு வந்து ஆட்டுக் காலு வாய்ண்ட்டு வந்தனால ஆட்டுக்கால் பாயா ரசொ சாப்பாடு அப்றோ நைட்டுக்கு டிஃபனு ஏதாவ்து செய்யணு
அ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் உங்களுக்கு இந்த கோடை விடுமுறையில எங்கேயாச்சும் போனீங்கலா சுத்
இல்லைங்க வீட்லயே பா பாப்பா வச்சுக்கிட்டு எங்கேயு போக முடியலைங்களா அதுதா அதுக்கு அடுத்தது என்னா பண்ணலா அப்படின்னு தா ஒர்க் பண்ணலா அப்படின்டு தா நா டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருந்த சரி யூனியன் ஆஃபிஸ் க்கு முன்னாடி டைப்பிஸ்ட் ஆ ஒர்க் பண்ணிட்டருந்தே இப்போ வந்து டெம் ப்ரவரியா தா ஒர்க் பண்ணே அப்புற வந்து இது கொழந்த பொறந்தனால எழுதி குடுத்துருவீங்க அப்புற எங்கியு போக முடியல அப்புற இந்த பாப்பா வச்சுக்கிட்டு எங்கயா இருந்தாலு ரெண்டு பேத்தையு தூக்கிட்டு போறதா இருக்கு
ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமாதா இருக்கு வளரந்துனியு
அப்பப்போ கொல்லிமல மட்டு போயிட்டு போயிட்டு வருவோ ஏன்னா அவுங்கூர் சைடு அந்த ஊரு
ச்சேரி ச்சேரி ஆ
அதனால அந்த ஏரியானால அவருக்கு அது எல்லாமே தெரியும் அப்பப்போ கொல்லிமல ஒரு சும்மா ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வருவோ அந்த
ச்சேரி ச்சேரி சூப்பர் சூப்பர் இப்போ பசங்க ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட்டு போ போறாங்க ஆ உங்களுக்கு இப்போ வேலையு ஆமா கொஞ்ச இப்ப நேர இதுக்கு பண்றமாரி இருக்கு ஃபஸ்ட் ஸ்கூல் எல்லா போறதில்லை நீங்க எந்துரிச்சு கொஞ்ச லேட் டா
ஏ ஏங்னா அப்படிலா சொல்லாதீங்க நா வந்து எப்படி தெரியுமா எப்புடியா இருந்தாலு அஞ்சரைக்கு எந்துரிச்சரோனு ஏழ்ரைக்கலா சமைச்சு முடிச்சுடுவே சாப்பாடு ரச ஓ எப்பவுமே அப்படிதா டெய்லி சாப்பாடு வேற கொண்டு போயிடறாரா கடையில சாப்பிட மாட்டாப்படி ரொம்ப நே ல் விரும்புவாரு அதனால வந்து கடையில மோஸ்ட்லி எதுமே வாங்கி தரமாட்டாங்க நாங்க வீட்லயே மோஸ்ட்லி செஞ் வீட்லே எல்லா செடியு போட்டிருக்கோ காயல்லா வீட்லயே பறிச்சு அப்போதைக்கே சமைச்சு இருக்கற மாரி
ஆ சூப்பர் சூப்பர் அப்போ உங்களுக்கு கு இந்த ஸ்கூல் போறது பசங்க வந்து
ஆஹ் வீட்டுக்கு ஒட்னாப்லயே இ வேன் வருதுன்ட்டாங்க காலையில எப்புமே சாப் பாடு ரச பொரியலு அது இல்லாத டிஃபனு அது இல்லாத ஒரு சட்னி எல்லா ரெடி பண்ணிருவே எப்டியு ஏழ்ரைக்கலா ரெடி பண்ணிருவே எப்பவுமே அதனால இது ஒன்னு பெரிசா தெரியல எனக்கு என்னவோ
து
ம் ஏன்னா இங்க வில்லேஜ்னால கண்டிப்பா நேரமே எந்திரிச்சிருவாங்க எல்லாரு அதனால
பட் உங்களுக்கு இது எந்திரிகிறது செரமமா இல்லயா?
எந் அப் ம், ஃபஸ்டு எப்டி இருந்துது இப்ப பழகிருச்சு அப்பறோ அவரும் நம்பள நம்பி இங்க வந்துட்டாப்புடிங்களா அரேஞ்ச் மேரேஜ் தா வீட்ல பாத்துதா மேரேஜ் பண்ண வச்சாங்க சேரி நமக்காது தொணை இருக்கும்போது நம்ம இது கூட செய்யிலின்னா என்ன அர்த்தோ அப்டின்னு சொல்லிட்டு நானு அப்டியே கஷ்டமா இருந்தது அப்புற பழகிருச்சு இப்போ கொழந்த பொறந்ததுல இருந்தே நா சிசேரியன் பண்ணிட்டு வந்ததுல்ருந்து அடுத்த நாள் இருந்தே சமைக்கவே ஆரம்பிச்ட்ட அப்டி
அ ரொம்ப கஷ்டமாச்சே
அதெல்லா ஆ ஃபஸ்ட் கொஞ்ச ஆரம்பத்துல கொஞ்ச இதா இருந்துது அப்புற இப்ப பழகிருச்சு எது கேட்டாலு செஞ்சு குடுத்துருவ செரி எந்த இதுவு கெடையாதுங்ளா அதனால செஞ்சு குடுத்துருவ
அ உங்க கூட
இல் அம்மா கொஞ்ச பா துணி தொவச்சு குடுப்பாங்க ஆ பாத்திர வெளக் கிருவாங்க அவங்க அந்த வேலய முடிச்சுருவாங்க நா வீட்டு வேலையெல்லா நா பாத்துக்கற
ம் சேர் சேர் ஓகே ஓகே ஓகே சூப்பர் அதா யாராச்சு துணையா இருந்தா கொஞ்ச இன்னு உபயோகமா இருக்கு கொஞ்ச வேல வந்து கம்மியா இருக்கு துணையு நல்லாருக்கு
ஒண்ணு ஒண்ணு
ம் சேர் சேர் நீங்க வெளியூருக்கு வேற எதுக்கு இப்ப போனது இல்லன்னிங்க அதுக்கு முன்னாடி எங்காச்சி வெளியூருக்கு இல்ல வெளிநாடுக்கு சுத்தி பாக்க
இல்லைங்னா இங்க இந்த மேரேஜ் ஆயி ஆறு வருஷ ஆகுது அப்புற எங்கப்பா எறந்துட் டாங்ளா அப்புற அங்கிருந்து எங்கிமே போக முடியாம போயிருச்சி நா எங்க போய் போறது அடுத்து வந்து நா ஒர்க்கு போய்ட்ருந்த அப்பறோ கொஞ்சொ கடன் ருந்துது இப்பதா கொஞ்ச கொஞ்சமா மீட்டுட்டு வந்துட்ருக்கோ அதுனால அதையே போட ட்டினா இப்போ போறது வந்து அவிங்க ஊருக்கு நாமக்கல் போய்ட்டு போய்ட்டு வருவா அவுங்க அம்மா வீட்டுக் போய்ட்டு போய்ட்டு வருவோ எ தீபாவளி பொங்கல்னா போயிட்டு வருவோ அப்பறோ அந்த சேந்தமங்கலொ லாங் ட்ரிப்பு கொஞ்சொ தூரம் போயிட்டு வருவோ இதுக்கு மேல எங்கேய் போனதில்ல போயிம் போயிம் இந்த தூத்துக்குடி ஒரு நாள் போயிட்டந்தோ ஆ ப்ராங்கு கொஞ்சொ சுத்தி பாத்துட்டு வந்தோ வேற எந்த ஊருக்கு அவிங்க ஊரே லா பெரிய ஃபேமிலிங்ளா அவிங்க ஊருக்கே ஒவ்வொரு ஊருக் ஃபங்ஷனு அது இதுன் போவாங்க அங்கயே கூட்டிட்டு போயிட்ருந்தாரு அப்டி அதுனால நீங்கிப் லாங்லா போனதுல்ல
ஓகே ஓகே அதா கொஞ்ச பசங்களு வளந்துட்ட அப்றோ நேர எடுத்து வெளியூறு வெளிநாடு க்கா வாய்ப்பு கெடைச்சா சேத்து வச்சு போயிட்டு வாங்க ஆனா இப்ப வாழ்றது ஒரு வாழ் க்க அதே ஒரே ஊருக்குள்ளே ஒரே இதுலே இருந்துக்ட்டு வாழ்ந்து எறந்து போகாம அட்லீஸ்ட் கொஞ்ச அக்க பக்க முடிஞ்சளவுக்கு அங்க வெளிநாடுகளோ ரெண்டு மூணு சின்ன நாடுகளோ பெரிய நாடுகளோ இல்னா நம்ம இந்தியாலே வேற வேற நாட்
அவ்ங்க சென்னைல தாங்ணா ஒர்க் பண்ணிட்ருந்தாப்டி அதனால வந்து அங்கே குடி இருந்தோனுவை வாடக குடுத்துட்டு எங்களால பேலன்ஸ் பண்ண முடியலைன்ட்டு தா அப்ற இங்க வந்தோ அது ரொம்ப ரொம் ட்ரெண்டா போயிட்டு இருக்குது இங்கப்பா நிம்மதியாக இருக்கலா அங்கிங்கயு மாசா இருந்த அடுத்த மாச அதுக்குள்ள அடுத்தடுத்து வந்துது
ஆமா ஆமா சிட்டில இருக்கும் போது ஆ சம்பள அதிகமா இருந்தா சமாளிச் ஆஹ் சம்பளோ கம்மியா இருந்தாக்கா கொஞ்சோ கஷ்டம்தான் இப்ப நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச் ட்டிங்க அவருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எஃபர்ட் போட் நல்லா சம்பாதிச்சாக்கா நல்ல ஓரளவுக்கு ஹேண்டல் பண்ணி கொஞ்சமாச் ச்சி சேர்த்து வச்சு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு க்கு வாட்டியாச்சு எங்கயாச்சு வெள்ல போய்ட்டு வந்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சோ புதுசா இருக்கும் ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும் ப்ச் ஆ அதுதான் சொல்றே ஒரே எடத்துலயே ஒரே வேலயே ஒரே ஆலப் பாத்து பாத்து சலிப்பாயி வாழ்க்கையே கொஞ்சோ அப்படியே இதாயிடும் அதுக்காக சொல்றேன் நானு
உண்மதாங்ண்ணா உண்மைதா உங்களுக்கு படிப்பில்லைங்ண்ணா க்கா மேரிடுங்களா
ஆமா ஆமா நான் வந்து மேரிட்தான் எனக்கு கும் கொழந்த இருக்கு ஒரு இருவது மாச கொழந்த பெண் கொழந்தை நானும் என் மனைவியும் ஒன்னா இருக்கோம இப்போ ஆஆ இப்போ வந்து வெளி ஊர்ல இருக்கோ நாங்க நம்ம சொ அந்த ஊர்ல இல்ல வேலை எனக்கு இங்கனால நான் என் மனைவியோட இங்கதான் இருக்க நானு அஹ் வெளி மாநிலத்துல இருக் க்க நானு எப்பொல்லா எனக்கு லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் என்னோட சொந்த வீட்டுக்கு போய் அங்க இருந்துட்டு வந்துருவேன் இப்ப கூட இந்த சம்மர்ல ஒரு ஒரு அம்பது நாள் என் மனைவிய வீட்ல விட்டுட்டு நான் கொஞ்சோ அப்பப்ப போயிட்டு போயிட்டு வந்திருந்தேன் இப்ப எல்லாம் லீவும் முடிஞ்சோன்ன வந்துட்டோம் நாங்க இங்க கிளம்பி ஆஹ்ஹ் சோ இதுதான் இப்டிதான் போச்சி எங்களோட இந்த கோடை விடுமுறை
செரி செரிங்கண்ணா உம் பரவால்லிங்கண்ணா அப்டிதான் இருக்கோணு வெளியவ் போயிட்டே இவருக்கு வந்து சுத்தரதான் புடிக்கும் வீட்ல ஆனா இங்க வந் இதில்ருந்தா அடச்சி வச்ச மாரி இருக்குது ஹ ஹ அப்படின்னே சொல்லுவாப்டி அத நானே சுத் துருது புடிக்குனாலெ அ போறே வெளியே போறே என்னைக்கு கூட பாருங்க ஒரு பங்க்ஷன் பேயிரு செரிப்போ நம்ம இங்க இருக்கற்னால கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கணுனு சொல்ட்டு கொஞ்சோ டிப்ரஷனா இருப்பான் சொல்ட்டு தா செரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப் சுப்ட்டே அவரு போயிட்டு வந்துருக்காங்
ஆமா ஆமா ஆண்காலாச்சி ஏதாச்சி வேலை விஷியமா அங்க இங்க போவாங்க பெண்கள் வீட்லயே மொடங் கெடப்பா ங்க ஒரு அறிவியல் பூர்வம் மா ஒன்னு சொல்றாங்க அதாவது கொறஞ்சது ஒரு புரோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டியாச்சி நீங்க வெளியே போணு அப் இப்பதா உங்களோட மனநிலை வந்து ஆரோக்கியமா இருக்கு நீங்க வீட்டுது ஏதாச்சு டி குடிக்கவோ எல்லா வாக்கிங்கோ என்ன ஏதாச்சி ஒரு வாட்டி நீங்க வெள்ள போயிட்டு வந்தர்னு அப்பதா உங்களோட மன ஆரோக்கியமா இருக்கு வேல செய்ய வந்த் து சுறுசுறுப்பா இருக்கு இங்க வீட் வீட்லயே இருந்து அந்த நாலு பாத்து அதே பொருள பாத்து அங்கயே நீங்க வீட்லயே முடங்கி கிடந்தாக்க அவுங்களோட மன அழுத்த வந்து அதிக மாவு சந்தோஷ மாவு கம்மியாயிடுன்ற மாரி ஒரு படிப்பு சொல்றாங்க சோ ஏதாவது சும்மா வாக்கிங்காச்சு போயிரணு என்ன ஏதாச்சு மார்க்கெட்டு அங்க இங்க எங்கயாச்சு போயிட்டு வந்தாதா கொஞ்சோ நல்ல இதா இருக்குன் சொல்றாங்க
உண்மதாங்ணா இவரு கூட்டிட்டு போயிருவாருங்ணா நா தா போக மாட்டே எங்க போயிட்டு வர்றது அப்படின் சொல்ட்டு போக மாட்டே இவரு கூப்புடுவாப்பிடி மா வெளியே போலா அப்படி இப்டின்னு கூப்பிடுவாப்டி நம்ம எங் வீட் வீட்ல செடி வேற வளத் ற்றுருவ்ங்களானா அத பாத்து பராமரிக்கிறதே செரியா இருக்கு அது கூட கொஞ்சோ நேர சந்தோஷமா வீட்ல எல்லா மரோ செடியு வச்சிருக்கோங்களா அது அது பாத்துட்டு பராமரிக்கறதே செரியா இருக்கு அங்யு பழய வீடு ஒண்ணு இருக்கு அங்க கொஞ்ச நேரோ போய் டைம் ஸ்பென் பண்ணிட்டு வருவோ
உம்
அதனால எங்களுக்கு ஒன்னு அவ்ளோக்கு தெரிவிச்சுக்கல இப்ப போ ரெண் நாளைக் க்கு முன்னாடி கூடோ ஒடம்பு முடியலனு லீவ் போட்டிருந்தாப்டி அப்றோ கரூர் பொய்ட்டு சும்மா சுத்தி பாத்துட்டு பொறும்யா வந்துட்டு பொயிட்டு வந்தோ அதெல்லா நல்லாதான் பாத்துக்குறாங்க
உம் அதா குடும்பத்தும் பாக்லு நம்மளையும் பாத்துக்கணும் அ குடும்பத்தையே பாத்துட்டு இருக்க கூடாது நம்மளையும் பாத்துட்ருக்க கூடாது சாரி சமமா இருந்ததா வாழ்க்க வந்துட்டு நல்லாருக்கு போரிங் இல்லாம உம் சேரிங்க ஒங்களுடன் பேசியது எனக்கு மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நல்லபடியா பேசுவோம்
சேரிங்ணா ரொம்ப நன்றிங்ண்ணா உம் ஆ